ஆ வணக்கம்ங்க
நலமா இருக்கீங்ளா
உம் சாப்ட்டாச்சா
ஹா சாப்டாச்சு
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மா வீட்ல தான் கைபேசியே பயன்படுத்தி கொண்டிருக்கிறன்
அப்புறம் தோழர் உம் அப்ப இன்னைக்கு என்ன பத்தி பேசலாம்
து உங்கள அந் ன்றாட வாழ்க்கைய எப்டி பயன்படுத்துவீங்க காலையில எழுந்த உடனே தூங்கி எழுந்த உடனே எந்த ஒரு செயல வந்து நீங்க தினமும் ஒரு விஷயத்த ந தொடர்ந்து பண்ணணும் இதால எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கு ச் மாரி ஏதாது நீங்க அன்றாடம் உங்களுடைய நாட்கள எப்படி கெடக்குறீங்கன்றத கொஞ்சம் சொல்லுங்க
நான் வந்துட்டு நம் மின்னாடில்லாம் முதல்ல நான் தூங்கி எழுந்திருக்கிறது வந்து ஒரு ஒரு ஆர்ரைக்குதான் எழுதிருப்பேன் நான் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ இப்போ வந்துட்டு டெய்லி காலையில வந்து அஞ்சு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறான் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு அஞ்சு டு ஆறு வந்துட்டு அஹ் அந்த உடற்பயிற்சி செய்யறதுல வந்து இப்போ இப்போ இது வந்து ஒரு மூணு நாலு மாசமா இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் இது
கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷய தான்
உம் அதுக்கப் அப்புறம் வந்துட்டு இந்த தேநீர் அதெல்லாம் நிறுத்திட்டு அதுக்கு பதிலா இந்த நெல்லிக்கா அப்புறம் இந்த பீட்ரூட் எலாம் போட்டு அந்த இது ஜூஸ் சொல்லியிருந்தேன்னா அது அது குடிக்கிறேன் டெய்லியும் அதுக்கப்புறம் வந்துட்டு வேற அது அது அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய தண்ணி தண்ணி நிறைய குடிக்கிறது அதுக்கப்புறம் காலையில வந்துட்டு உஹம் இந்த ஒரு மாவுச்சத்தா எடுக்காம அந்தஹ பச்ச பயிறு அப்புறம் இந்த முட்ட இந்த மாரி இது சாப்படுறது அப்புறம் ஏதாச்சும் மூணு வேல்ல ச்சு ஒரு வேலதான் இந்த சாதம் சாப்பிடுறது அது இன்னொரு வேலையும் அதே மாரி பச்ச பயிரும் இல்லன்னா பச்ச பயிர் இல்லன்னா இந்தஹ கருப்பு கொண்டகல்ல அந்த மாரி சாப்பிட்டு அந்த முட்ட சாப்பிடுறது அந்த மாரி
உம்
இந்த ஒரு சரிவீத உணவா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிறைய காய்கறில்லாம் இருக்குன்னா அதுல வந்துட்டு புதுசு புதுசா அந்த வா நிறைய வளைத்தளங்களான் பாத்து பாத்து புதுசு புதுசா சமைச்சு எல்லாரும் சாப்புடுவோம்
ரொம்பவே நல்ல விஷயம்தான் இது நானும் பண்ணிருக்கேன் இது எப்ப பண்ணனா கரட்டா இரண்டாயிரத்தி இருவதுல கொரோனா வந் அது அந்த ஸ்டார்டிங்ல எல்லாருமே இப்ப வீட்டுல இருந்தாங்க இல்லைங்களா அப்ப வந்து என்ன பண்றதுன்னு எனக்குமே தெரியல அப்ப வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாரி ஆயிடுச்சு ஆஹ வந்து டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன நீங்க பிசியோ ரெகுலரா பண்ணணும் பண்ணதான் சரியாவுனு
ஓ ஆஹ் ஆஹ் உம்
அப்புறோம் நா அப்ப வந்து பாத்தீனா அஹ் வெயிட்டுமே வந்து பாத்தீனா ந ரொம்ப கம்மியா இருந்தேன் அப்பலா கறந்துட ஒரு மூணாம் வி மூணாம் வருஷம் காலேஜ் படிக்கிறே அந்த லாஸ்டு செ செமஸ்டர் அந்த டைம்ல வந்து என்னுடைய வெயிட் பாத்தீங்னா ஒரு நாப்பத்திஒம்போது அது மாரிதா இருந்துது என்னுடைய ஹட்டுக்கு என்னுடய வெயிட்டுக்கு ரொம்ப டிஃரண்டா இரு இல்ல நீங்க வெய்ட் கெயின் பண்ணனும் டாக் ட்ருமே ஒரு சொன்னாங்க கொரோனால நீ சொல்ற மாரிதா ஒரு அஞ்சுமணிகலா எந்திருக்கமாட்ட ஆறு மணிக்குதா எழுந்திருப்ப ஆறு மணிக்கு எழுந்து அது மாரி கால எழுந்த ஒடனே ஆஹ் பிசியோ அதா யோகா மாரிதா இருக்கோ ஒரு ஒரு அர மணி நேரம் பண்ணுவே அர மணி நேரன்றது ஒரு மணி அர மணி நேரத்துலருந்து ஒரு மணி நேரத்துக்குல்ல ஆகோ
ஆமா
பண்ணியோட முடிச்சவுனே என்ன பண்ணு ஆனா பச்ச முட் ட ரெண்டு இருக்கோ குடிப்பே அப்பறோ வந்து ஒரு பத்து நிமிஷதுக்கு நீப் பால் இருக்கோ பால் குடிப்பே எல்லா குடிச்சிட்டு நா பண்ணுவேனா நீங்க சொன்ன மாரியே இந்த பாசி பயர் நா பண்ணுவ முன்னாடி நாலே அந்த அஹ் நா கொஞ்ச கூர வச்சிருவே தண்ணியில போட்டு ஊர வச்சுனா மறுநாள் காலையில மோளஞ்சிருகோ அத வந்து ஒரு கின நல்லா ஒரு உரவச்சுருவே அத ஓரளவுக்கு ஒரு கை ஓரளவுக்கு சாப்புட முடிஞ்ச அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுலா இல்ல எவ்ளோகொள்ள சாப்ட முடியுதோ அவ்ளோத சாப்டுவே சாப்ட்டு அப்றோன அனா நட்சு கொஞ்ச இருக்கு அந்த பாதாமு இல்ல முந்திரி கொஞ்ச திராட்ச அது கருப்பு திராட்ச இது இருக்கு அதுமாரி அடுத்த நாள் கால்ல என்னுடய கால்லா சாப்ப மாட்டே இது மட்டோதா சாப்டுவோ நானு காலையில இல அதிகபட்ச சாப்டா ரெண்டு இட்லி இல்ல ஒரு இட்லி அவ்ளோதா அதுக்கு மேல சாப்டவும் முடியாது எனா இவளோ அப்ரோ சாப்டுவோ அதுக்கப்றோ இந்த வாழப்பழ இருக்கோ அது வந்து அது என்னா பண்னோனா அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு தாரா வாங்கினு வந்து வச்சுப்பே வீட்ல ஒரு ஒரு தாரா சீப் வாங்கன்னோ வச்சுக்கோங்ளே எழுவரூபா எம்பரூபா சொல்லுவாங்க ஒரு தாரா வாங்கினுவந்து வச்சுட்னா ஒரு எரனூறுபாய்க்கு தா குடுப்பாங்க அப்றோ ஒரு இருரூறுபாய் எப்போ கொரோனா டைம்லதெல்ல எல்லா நூருபாய்க்கு கெடச்சது அ வாங்கினு வந்து வச்சிருப்பே அத வந்து நா ஒ அதது பழகு பழக அப்டே சாப்பிடுட்டே இருப்பே நாமட்டோ எடுத்து எடுத்து எடுத்து இப்டியேதாங்க ஒரு ரெண்டு மூணு மாச அப்டியே பண்ணிட்டேருந்தேன் ஆஹ் காடு ஓ இதே காடு யாருன்னு பெருசா பாக்க மாட்டே புளிப்பா இருக்கும் அப்டிதான் ஒரு மாரி ஒரு அது ஒரு மாறி ஒரு வாழ்க்க அது என்னடா வாழ்க் அந்த மாறிதாஇருக் வெளியும் போக முடியாது அப்ப ஆ அதனால ஆயிடுச்சு முடி வெட்டலான்னுட்டு போயிட்டு கடைக்கு போனங்க முடி வெட் இது வரைக்கும் ஏதும் தெரில முடி வெட்டிட்டு என் மூஞ்ச பாக்குறேன் ஏன் மூஞ்சு மாறியே இல்ல யார்ரா இது நம்மளா டா இதுன்னுட்டு எனக்கு ஒரே ஷாக்கு ஆ பாத்தா கண்ணெலாம் புசு புசு ஊதி வந்து போயிட்டு வீச்சு கொஞ்சி பாக்குறேன் அறுபத்தி நாலு கிலோ என்னமோ இருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத் பத்து கிலோக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டு ஏறிட்டேன் இது எனக்கு தெரியாம இருந்தா இன்னும் நான் கொஞ்சே வெயிட் அது இன்கிரீஸ் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு சா ஒண்ணு ஒண்ணு ஒண்ணா அப்டியே கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ண கட் பண்ண கட் பண்ண அப்றோ அதுலந்து ஒரு ஒரு வருஷத்துல நார்மல் ஆயிட்டா அப்றோ திரும்ப அதே ஆன அதே கேஜில தான் மெயின்டன் ஆவுறேன் ஆனா அது உஹ் அந்த பேஸ்லாம் மாறிடுச்சு திரும்ப பழைய மாரி ஒல்லியாயிடுச்சு நீங்க சொன்னோனே எனக்கு இப்ப அந் இந்த கொரோனா டைம்ல ஒரு ஞாபகம் வந்துடுச்சு
உம் உம் உம் நம்ம வந்துட்டு அது நீங்க வந்துட்டு அது நீங்க அது விட் விடாம நீங்க அது தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே இருந்திருக்கலால அது ஏன்னா வந்துட்டு நம்ம உடற்பயிற்சி செய்தது வந்து ரொம் ரொம்ப ரொம்ப நல்ல
பண்ணிருந்திருக்கலாம் அது பட்ஜெட் எங்கயோ போதுங்க ஒரு நாளைக்கே எனக்கு அப்போ ஒரு நூத் நூத்தம்பதுரூபாயிலந்து இருநூறுவாக்குள்ள ஆயிடுச்சு
ஆமா ஆமா அது புரியுது இல்ல நம்ம வந்துட்டு அந்த சாப் ப்புறது இது இல்ல டெய்லியும் அந்த உடற்பயிற்சி மட்டும் அதை விடாம இருந்திருக்கலாம் உம்
தெரியல அப்றோம் அது மேல ஒரு ஈடுபாடு வரல அது தான் அது ஒரு உடற்பயிற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன் உடற்பிற்சி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அது மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் இப் இப்ப பண்றதுல்ல அது ஒரு வருஷம் பண்ணிட்டு இருந்தேன் இப்பயுமே வருஷத்ல எப்டி பண்ணும்னு வச்சுக்கோவ வருஷ ஒரு மூணு நாள் மோசமா இது பண்ணுவே ஃபுல்லா பண்ண மாட்டேன் ஆஹ் ஒரு மூணு நாலு மாசம் வந்து எடுத்துப்போம் கொஞ்சே நேர ரன்னிங் ஓடுவன் ஒரு கரெக்டா என்னால ஒரு முப்பது நிமிஷம் ஓட முடியும் அந்த ரோட் ல அதே மண் தரயில ஓடுன கரட்ட இருவது நிமிஷ் ம் ஒட முடியுது இந்த ரோட்ல ஒடுனே வச்சிங்களே கரெக்டா ஒரு நுப்பது நுப் இப்பே இனி சரிபண்ண முடியுது ஓடிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த பிசியோல எனக் ஆல்ரெடி பண்ணுது எல்லா அ ஞாபகம் இருக் அதெல்லா ஓரளவுக் பண்ணுவேன் அது பண்றப்ப நல்லாதா இருக் இது எந்த ஒரு பெயின் தெரிய மாட்டேது ஒர்க் க்கு வந்து நா பண்ற ஒர்க்கு திடீர் திடீர்னு ஒர்க் மாறி ரு அதனால எனக்கு கொஞ்ச ச சரியா என்னால கன்டினுவா பண்ண முடில இ ப்ப வீட்லதா இருக்கே ஆனா இப்பயுமே பா அது செரி ஒரு மாரி சோம்பேறித்தன அதிகமா
ஆமா ஆமா கண்டிப்பா உம் அது வீட்ல இருந்தாலே நமக்கே வந்து தோணிடு வீட்லதானே இருக்கோ பண்ணிக்லா பண்ணிக்லா அப்டின் இந்த வெள்ள எங்காவுது போறோனா கூட வேற வழி இல்ல இப்ப நம்ம கண்டிப்பா பண்ணிதா ஆகணு அப்டின்னு இருப்போ இது வீட்லதா இருந்தா இன்னு கொஞ்ச நேரோ ஆகட்டு பண்ணிக்கலா பண்ணிக்லானு கண்டிப்பா நா இப்ப பண்ண மாட்டோ
கண்டிப்பா அது மாரி இந்த யோகாவ தாண்டி வேற எந்த விஷ்யங்கள் பண்றீங்க நீங்க
வேற வந்துட்டு மின்னாடி வந்து அதிகமா புக்ஸ்லா கொஞ்சோ படிச்சே ஆனா வந்து இப்ப வந்து அது அதெல்லா படிக்கறது இல்ல எனக் கேவு தோணுது ஏன்னா இப்ப வந்துட்டு எங்க எங்க அந் அது இந்த வலைத்தளம் கைபேசி இருக்கிறதுனால கொஞ்ச அது நம்மளால் தொடர்ந்து அத படிக்க முடியல இதே நமக்கு வந்து நேரோ வந்து இதுலயே போயிடுது உம் சொல்லுங்க
இந்த ஃபோனு இந்த அந்த கைபேசி அதிகமா பயன்படுத்துறேன்ட்டு என்னா பண்ணுன நடுவுல இந்த கேரம் போர்டு அப்புறோ அந்த செஸ்ஸு இது மாரி கேம் லா வந்து பசங்க கூட வெளையாட ஆரம்பிச்சோ இந்த பேட்மிண்டன் இந்த டென்னிஸ் பால் இறகுபந்து சொல்லுவாங்க இல்லையா ரெகுலராயிட்டு தரணும் இப்ப வந்து அதுவுமே எல்லாருக்கு அந்த ஒர்க் கு கொஞ்ச நாளா இந்த வெயில் அதிகமா இருக்கவு யாரும் பெருசா இப்ப வரமாட்டறாங்க வெளாட முடியல சரி என்னா பண்ணே அப்புறோ நா ஒரு நாலு பு க்கு செரி புக்கு படிக்கலான்ட்டு இந்த மார எனக்கு திடீர்னு இந்த ஒரு மு த்துக்குமரன் பிக் பாஸ்ல இருந்தார் ரு இல்லைங்களா அவுரு பேசுறப்பல்லா பாத்தீங்கன்னா சூப்பரா பேசுவார் தமிழ் அவர் பேசுறது கேக்கவே ரொம்ப அழ் ரொம்ப அழகா இருக்கும் எப்படிடா இந்த மனுஷ இப்டி பேசுறான்ட்டு நம்ம பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவரு என்ன பண்ணாரு புக்ஸ்லா அதிகமா படிச்சிருக்காரு சரி நம்மளு நம்ம அந்த மாரி படிப்பமான்னு தெரில சரி நம்ம சும்மா ட்ரை பண்ணி பாப்போமேனு நானு ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணே இந்த ஒரு சென்னையில ஒரு இது இருக்கு அதுல ஒரு பு ஒரு நாலு புக்கு ஆர்ட்ரு போட்டே ஆஹ நான் சொல்லிதான் கேட்டேன் இத முததடவ படிக்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு கதையா ஒரு கதையா மாதிரி ஒரு புக்கு எளிமையான தமிழ்ல கொஞ்சம் கொடுங்கன்ட்டு அவனுங்க ஒரு ரெண்டு நாலு புக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புக்கு மட்டும் ஒரு புக்கு மட்டும தாங்க படிச்சான் அப்ப அதுல வந்து ஒரு கதை அந்த கதை மட்டு்தான் அது எப்படின்னா அந்த மார்ச்சரியில அந்த உடலை இருக்கிறவங்காள அவுங்க கதைய பற்றி இருந்தது ரொம்ப எளிமையா சூப்பரா இருந்தருது மீறி மூணு புஸ்தகம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்டா வாங்கணும் இருந்தது ஏன்னா அதத எழுத்து படிக்கிறதுக்கு எளிமையாவே இல்ல அப்படியே வார்த்தைக்குல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டாம அது கதை குள்ள கதை குள்ள கதை குள்ள இந்த புக்கே படிச்சிருங்க நானே அந்த பொனின் செல்வன் கூட படிச்சிருக்கேன் அதுவே ஓரளவுக்கு எளிமையா புரிஞ்சுது இது வந்து ரொம்ப ஒரு மாரி கொடுமையா இருந்தது
அது நீங்க வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து கதை புக்ல இருந்து ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த ஆர்வமும் அதிகமாகும் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு வந்து இன்னும் படிக்கண
ஆஹ் அப்படித்தான் அவனுங்க கிட்ட கேட்டேன் அவனுங்க அது மாதிரி போட்டு நம்மளால அது சொல்ல முடியல சரி காசு கொடுத்து வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் போடுறது மெசேஜ் பண்ணாலாம் அவனுங்க பாக்கல அப்புறம் கிட்டு நானும் இப்ப அந்த இப்ப படிக்கவே இல்லை அவ ஒரு மாசம் மீதி ரெண்டு புத்தகம் அப்படியதான் இருக்கு
உம் உம் உம் நீங்க வந்து ஏதாவது வாங்கற மாதிரி இருந்து என்னா நீங்க வந்து நீங்க நேரா கடையில போய் வாங்குங்க ஏன்னா வந்துட்டு இந்த வளைத்தளங்கள் நம்ம வந்து வாங்குறது வந்துட்டு அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது அத தரம் தெரியாம நம்மளே வாங்கிடுவோம் அது திரும்ப அது குடுக் க்க முடிஞ்ச சரி அது ஒருவேளை கொடுக்க முடியலன்னா நமக்கு அது ஒரு ஒரு இதா இருக்கு ல்ல நாசமா போயிடுதுல உம் உம் நன்றி தோழர்
நன்றிங்க நன்றி உம்